ஹலோ ஹாய் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
என்ன பண்றீங்க ஒன்னும் இல்ல சும்மாதான் இருக்க
நானும் சும்மாதா இருக்க அப்டே பசங்கள பார்த்துட்டு
ம்
அப்பறோ சினிமா சீரியல்லாம் பார்ப்பீங்களா பிடிக்குமா
சீரியல்ஸ்லாம் பாக்க மாட்டப்பா சீரியல்லாம் சுத்தமா புடிக்காது
எனக்குமே பிடிக்காது
பாக்க மாட்டீங்களா நீங்களும்
பாக்க மாட்ட அ சும்மா யூடியூப்ல அதுக்கே அந்த டைமுக்கு உட்காந்து பாக்கறது இந்த சேனல்னு பாக்க மாட்டே பாட்டு நல்லா கேப்ப
எ நானும்
நானும் அப்டி தா ஆமா சாங்ஸ்ல உங்களுக்கு என்ன மாரி சாங்ஸ் பிடிக்கும் மெலோடி சாங் பிடிக்குமா
எனக்கு யுவன் சங்கர்ராஜாது ரொம்ப புடிக்கும்
ஆ
ஆமா
ஆமா அ அ அ எனக்கும் சில மியூசிக்லாம் புடிக்கும்
யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தா ரொம்ப புடிக்கும்
ஆ அது யுவன் சங்கர் ராஜால மியூசிக்ல ரொம்ப புடிச்ச மியூசிக்னா என்ன சொல்லுவீங்க
ரொம்ப புடிச்சதுன்னா எல்லாமே புடிக்குமே இது அதுன்னு இல்ல இப்ப மூடுக்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கும் பாட்டு
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அப்டித்தா
கொஞ்சோ சோகமா இருந்தா சாட் சாங்கா பாக்க புடிக்கோ
ஆ
ஜாலியா இருந்தா நல்லா வைபான சாங்கா பாக்க புடிக்கும் அந்த மாதிரி
சேரி சேரி லாஸ்ட்டா எங்க சூ எங்க பிக்னிக் எங்க போய்ட்டு வந்தீங்க மறக்க முடியாத பிளேஸ்னா என்ன சொல்லுவீங்க
நா எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வன்டப்பா டூரிஸ்ட் பிளேஸ் நாளா
ஓ
ம் இப்போ போனும்னா மும்பை தான் போனும்
ஓ டெல்லிலாம் போய்ட்டு வந்துட்டீங்க
ஆ டெல்லி போய்ட்டு வந்தாச்சு
டெல்லினா எப்டி எனது இந்த ரிலீஜியஸ் இந்த காசி அங்கல்லாம் போயிருக்கீங்களா இல்ல வந்து திம்தா தாஜ்மஹால் அந்த
இல்லப்பா அது ஃபேமிலி ட்ரிப்பா போனே ஃபேமிலி ட்ரிப்பா தாஜ்மஹால் போய்ட்டு வந்த
அ
ஆ தாஜ்மால் போய்ட்டு அப்டீ மணாலி சொல்லுவாங்கல்ல குளூ மணாலி
ஆ ஆ ஆ
ஆ அங்க போய்ட்டு வந்தோம்
எது உங்களுக்கு புடிச்சிருக்கு தாஜ்மஹால் புடிச்சிருக்கா இல்ல குளுமணாலி புடிச்சிருக்கா
எனக்கு தாஜ்மஹால் தான் ரொம்போ ரொம்ப நாள் ஆச அத பாக்கனும்னு
அ அப்ப அப்ப எப் பார்த்தப்ப உங்களுக்கு எவ்ளோ எக்ஸ் எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு
அதேதான் எப்டி சொல்றது கண்ணாலே நம்ப கண்ணே நம்ப முடியாதுன்னு வாங்களே அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது
உள்ள எவ்ளோ நேரம் ஆகுதுப்பா சுத்தி த்தி பாக்க இல் பாத்துட்டு வந்தரலாமா இல்ல ஒரு மநேரம் ஒன்றம நேரம் அந்த மாரி ஆகுதா
ஆ டைம் டியூரேஷன்லா இல்ல அப்டியே பாக்க வேண்டியதுதா ஓ பாக்கதோட ஃபோட்டோஸ் தா நெறையா எடுத்தோ உம் ஃபோட்டோஸ் எடுத்தோ ந நல்லா சூப்பரா இருது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத் விட நேர்ல பாக்க இன்னு பா அருமையாவே இருந்தது உம்
ஆமா ஆமா ஏனோ தெரில அதோடைய அமைப்பு வந்து எல்லாரையுமே ஈர்க்குது
ஆமா அதோட இது
வரலாறு ஒரு பக்க இருந்தாலு இது வந்து உண்மையாலுமே ஒரு எல்லாரையுமே கவரக்கூடியதா இருக்கு அந்த மார்பிளோட கல்லோட கலர்ல்லா மாறிடுச்சுன்றாங்க உண்மைங்களா
இல்ல இல்ல அந்த மாரிலா நல்லா ஒயிட்டாவே இருக்கு ரொம்ப கூலிங்கா வேற இருக்கு
உம்
அந்த அந்த ஸ்பாட் எப்டின்னா ரொம்போ இது ஹாட்டா இருக்குன்னாங்க போம்போது மே மாஸ்
ஆ
வெயிலு ஆனா உள்ள சப்பல்ல்லா போட்னு போக கூடாது வெளியவோ ஒரு சாக்ஸ் மாரி தருவாங்க அது வாங்கி மாட் இது போட்ணு நம்போ சப்பல் மேலேயே மாட்டிக்கணு சப்பல் மேலே மாட்டிக்கிட்டு உள்ள போ ஏன்னா அங்க உள்ள வந்து யாரு செருப்பு காலோட போ கூடாது அந்த மாரி சொல்லியிருக்காங்க நு சூப்பரா இருந்தது உள்ள விசிட் பண்ண யற்நூத் அம்பது ரூபா தா நா அவ்ளோ அருமையா இருந்தது பாக்கலா
உள்ளெல்லா கூட ஃபோட்டோ எடுக்க முடின்ச்சா
ஆ உள்ள போட்டு எடுக்க அலோ பண்ணல அவங்க
சேர்ஸ்
அங்கங்க செக்யூரிட்டி நிக்கிறாங்க சும்மா ஃபோன கைய்ல எடுத்தாவே எல்லா கத்தறாங்க ஆப் பண்ணாங்க ஆஃப்
அ இந்த அங்கருந்து அங்கருந்து அவ் ஒ ஒய்ஃப பாத்தாங்கன்றாங்க அப்றோ அவங்க பைய வந்து அக்பர வந்து அங்க பாத்தாங்க ஷாஜகான பாத்தாங்க சிறை யில இருக்றப்ப அந்த பில்டிங்ல இருந்து பாத்தா தெரியுதுன்றாங்க அது உண்மையா பாத்தீங்ளா
அது உள்ளதா அங்க அவ்ளோ போலப்பா உள்ளல்லா அலோ பண்ல அவங்க சும்மா வெகியதா பாக்க விட்டாங்க அதுவே பெரிய பெரிய இதெல்லா செவுறு மாரி கட்டினா எல்லா மறச்சி வெச்சிருக்காங்க
உம்
அந்த சமாதியே நம்ப ஓர் சின்ன சின்ன ஓட்ட மாரி இருக்கு அதுக்குள்ள இந்தா பாக்குற மாரி இருக்கு ஆ அந்த சின்ன சின்ன ஓட் ட்டியா இருக்கு அந்த வழியா தா அந்த சமாதியே பாக்க வேண்டியதா இருக்கு நம்ம தொட்டெல்லா பாக்க முடியாது
ப்ப இவர் மட்டுன்தா இருக்குறாரா
இ ஷாஜகானா ஷாஜகான் ரெண்டு பேர் தா இருக்காங்க
சேரி சேரி
ஷாஜான் ரெண்டு பேரு இருக்காங்க உள்ள நீங்க என்ன டைம் இருந்தா இல்ல இல்ல ஒர்ஜினல் ஃபோட்டோலா எங்கயுமே இல்ல
உம்
அந்த காலத்துல ஃபோட்டோ இல்லன்னு நெனைக்கிறே அதுக்காக அதுல இது இல்லன்னு நெனைக்கிறே
காமா அது கஷ்டோதானே
உம் அப்பதான ஒரு கேமராலா இல்லியல்ல
உண்மதா உண்மதா
நீங்க போய்ருக்கிங்ளா?
இல்ல இல்ல இல்ல நா போனது இல்ல நா இந்த என்ன இந்த தமிழ்நாடு அரௌண்டு இங்க தா சுத்தி பாத்துருக்கே ஆனா டெல்லி பாம்பே அதெல்லா நா இன்னு போனதில்ல
போனதில்லயா
இல்ல இல்ல இல்ல
கொடைக்கானல் பேய்ருக்கீங்ளா கொடைக்கானல்
கொடைக்கானல் போனது இல்ல ஊட்டி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அப்பறோ திண்டுக்கல், அதுக்கப்பறோ குற்றாலம்
ம்
ம் சென்னை, சேலம், திருச்சி வெல்லூர்
தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் எல்லா எடத்தயு முடிச்சுட்டிங்களா? இந்த லிஸ்ட் இப்டியே போனா நார்த் இந்தியா சைடு போய் பாருங்க அது நல்லா இருக்கு அது உலக அதிசயம் இல்லையா உலகத்துலயே அதிசயோ, நறைய ஃபாரினர்ஸ் நறைய விசிட்டர்ஸ்
ஆ எனக்கு ஒரு ஆச எங்க அம்மாவ ஃப்ளைட்ல கூட்டிட்டு போணு
ம் ம்
ன்னு ஒரு ஆச அட்லீஸ்ட் சீரடிக்காச்சு கூப்ட்டு போணுனு பிளான் பண்ணுறோ பண்ணுறோ இன்னு பண்ணிட்டே இருக்கறோ
ஆ அது பண்ணிட்டே இருந்தாதா ஒரு நாள் கிளிக்காவு நாங்களு ரொம்ப நாளா பிளான் பண்ணி பண்ணி பண்ணிதா அதுக்கப்பறோ கிளிக் ஆயிருச்சு
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
ஆனா ட்ரைன்ல போனோ நாங்க ரெண்டு நாளு
ம் நல்லா இருக்குல்ல க கொஞ்சோ ஜோக் கா கத அடிச்சிட்டு பேசிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோட
அதெல்லா ஓகே ஃபுட்டு தா
பிரச்சனையே
ரொம்ப பிரச்சன சாப்டாம சாப்டாம
ம்
நமக்கு இந்த நார்த் இந்தியன் ஃபுட் புடிக்க மாட்டுதே நமக்கு தமிழ்நாடு ஃபுட்டு சாப்ட்டு சாப்ட்டு பழக்கமாயிடுச்சி. ட்ரெயின்ல தா ரொம்ப மோசம் இன்னு.
ஐயோ ட்ரெயின்ல நல்லாவே இருக்காது ஃபுட்டு
ஓ நாங்க இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டோ வேற ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போனோ சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போனோ இந்த மாரி பிரெட் அது மாரி கெடாத பொருள்லா எடுத்துட்டு போனோ அது ஒரு நாள் தா தாங்கிச்சு மத்த நாள் காலியாயிருச்சி எல்லா மத்த நாள் தா ரொம்ப பட்னியாவே போயிட்டோ நாங்க வெறு இந்த டீ குடிச்சு வாழைப்பழத்த சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ சாப்பிட்டு
அந்த அவங்க தர சாப்பாடு நம்ளுக்கு செட்டே ஆகாது நா
அது அது சாப்பாடே இல்ல அது அதாது அந்த ட்ரைன்ல விக்கிறது சாப்பாடே இல்லங்குற நானு.
அவந்தா அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண் டா பிரியாணின்றா அண்டா பிரியாணி ஏதோ என்ன சொல்றது கலர் சாதம் மாரி இருந்துருக்கு
ஆமா கலர் சாதமே அது தக்காளி சாதமாவது இருந்தாலு சாப்ட்றலா ச அது ஆ ரைஸ் வெந்துருக்காது முட்டையில ஒரு மாரி ஸ்மெல்லு
ஆ ஐய ஆமா நம்ம ரோட்டு கடை சாப்பாடே அவ்வளவு நல்லா இருக்கும்
அயோ அதெல்லா நல்ல அருமயா இருக்கு வாய்க்கு ருசியா சாப்பட்லா கம்மியா
ஆமா ஒண்ணுமே வேணா ஒரு தயிர் சாதம் கொடுத்தா கூட அமிர்த மாரி
ஆ ஒரு நூத்தி பத்து ரூபா வாங்கிட்டு ஒண்ணுக்கு ஒர்த்தே இல்ல அந்த சாப்பாடு வேஸ்டா கீழ தா கொட்னோ நாங்க சாப்படவே இல்லங்க
நல்லா இருக்காது வெந்திருக்காது ந சுத்தமா நல்லா இருக்க நீங்க அந்த ஸ்விகி சொமேட் டோ அந்த மாரி ஸ்டாப்புக்கு ஆர்ட்ரு பண்ணி அப்போ வாங்கியிருக்கலால
அது சொல்லு போது வராதுன்னாங்க நெறைய பேரு இந்த மாரி வராதுங்க அப்டின்னாங்க தெரிஞ்சக்கப்புறோ நம் பே பண்ணிட்டு வரலன்னா அதுவே இதாயிறு
ஆமா ஆமா அது ஒரு கஷ்டோ
அப்டே போற வழியில இது ஃபுரூட்ஸ் வித்தாங்க வாழப்பழோ அந்த மாரியாது வாங்கி மினி சமோசா இந்த மாரிதா வாங்கி சாப்டோ
சமோசா கூட ஓர் அளவுக்கு நல்லா இருக்கு இப்ப நம்ம லோக்கல் ட்ரெயின்ல போனோனா அது சமோசாவே நல்லாருக்கு கல்லக்கா வாங்கி சாப்பல்லா மாங்கா அதுக்கப்புறோ தர்பூஸ்ணீ நா இது
எல்லாமே வரு வெள்ரிக்கா வரு மாங்கா வரு சமோசா டீயி தேங்கா பிஸ்கட்டு என்னன்னதோ வித்துட்டு வருவாங்க
ஆமா உண்மத்தா
அங்க வித்துட்டு வராங்க என்னா வித்துட்டு வராங்க இந்த மாரிதா அண்டா பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி அது பேரு பிரியாணியா ம் அண்டா பிரியாணி வெஜ் நா வாங்கி குடிச்சது அந்த ஐஸ் வ மோரு தா அதுவேதா குடிச்சிட்டு இருந்த நானு
ம்ம்ம்ம்ம்
வேற எது வொர்த்தே இல்லங்க சாப்
ஆ டெல்லில நம்ம ஊர் சாப்பாடு கெடச்சிச்சா உங்ளுக்கு
அங்கியு கெடைக்கல நாங்க நாளாச்சு சாப்பாடு சாப்ட்டே
ஏனா அங்க சப்பாத்தி தா சப்பாத்தி சப்பாத்தி அவுங்க பாவு பஜ்ஜி சமோசா அதுலயே டிஃபன முடிச்சிருவாங்க
ஆ
அஹ்
அது ஒரு ரொம்ப காஸ்ட்லி சாப்பாடெல்லா நம்போ இது தமிழ்நாடு மாரிலா இல்ல
ஆமா அம்மா அம்மா
ஒரு சும்மா என்ன வாங்கிப்பா ஒரு ஆம்லேட்டே எய்ட்டி ருபீஸ்சு
ஆஆ முட்
ஆ ஃபஸ்டே ஆமா ஆம்லேட்டே எயிட்டி ருபீஸ்சு
ஆ
ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு என்னடா முட்டைய போய் எம்பது ரூபான்றாங்களே நம்ம ஊர்ல இருவது ரூபா இருவத் தஞ்சு ரூபாய்கே வந்துடுதே ரெண்டு முட் முட்டய போட்டுடு ரொம்ப அங்க காஸ்லி சாப்பாடுக்கே ரொம்ப செலவு பண்ணோ நானு
ம் ம்
ஒரு சின்ன கிண்ணத்துல சாம்பார் தரா அதுக்கு எரநூத்தி அம்பது ருபாவா
ஹப்பாடா
ஆமா தனியா ரொட்டி வாங்கணு சாம்பார் தனியா வாங்கணு ஒன்னாலா தர மாட்டாங்க காம்பினேஷனா
ஆ
அது வேற நீங்க சாம்பார் தனியா வாங்கணு ரொட்டிய தனியா வாங்கணு என்னென்ன வேணுமோ அதெல்லா தனித்தனியா வாங்கணு எதுவு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே வராது ஆ இப்ப நம்ப நான்வெஜ்னா தனியா வாங்கிளா இப்ப ஒரு ரெண்டு ரொட்டி வாங்கறோனா அதுக்கு சைட் டிஷ்ஷா எதுனா கொஞ்ச வைக்கணுல அதெல்லா இல்ல அது இவ்ளோண்டு பாத்தரத்துல ஆ இவுளூண்டு க கிண்ணத்துல சாம்பார் தரா. அந்த சாம்பாரு எர்நூத்தம்பது ருபா.
ம் ம்.
சாப்பாடுக்லா ரொம்போ செலவு பண்ணுவோ நாங்க.
ஆமா ஆமா ஆமா. கஷ்டொந்தா. அந்த மாரீ போயி கஷ்டப்பட்றப்பதா நம்ப ஊரு அரும சாப்பாடு தெரியிது.
ஆமா எப்போ உப்பொ வந்து சாப்புல்லா எப்போ நம்ம ஃபுட்டு கெடைக்கு அ ரொம்பொ கஷ்டப்பட்டோ நாங்க.
எனக்குல்லா எங்க ஊர்ல பாத்திங்கனா பத்து ருபாய்க்கி நாங் இன்னு சாம்பார் வாங்கி ட்டு வந்து நைட்டு டிஃப்னுக்கு வெச்சு ஓட்டுவோ.
பத்து ருபாய்க்கே சாம்பாரு கெடைக்கிதா.
ப்பு உண்மையாளுமேங்க அவ்ளோ நல்லாருக்கு சாம்பார் பத்து ருபா சாம்பார் ப த்து ருபா குருமா, பத்து ருபா கார சட்னி இதுக்கு மேல என்னங்க வேணு வீட்ல தோசமாவு இந்தா ஊத்தி விதவிதமா சாப்பட வேண்டித்தா
அவ்ளதா நைட் டிஃபன் முடிஞ்சிருச்சே.
முடிஞ்ச்சு. இதே இப்பன் இப்ப நாங்க இருக்ற ஊர்ல ஹோட்டல்ல சாம்பார் வாங்னனா முப் பது ருபா முப்பத்தஞ்சு ருபா.
மின்ன முப்பது ருபா இருஞ்ச்சு. இப்போ கேஸ் வெலனால் முப்பத்தஞ்சு ருபா.
அதுவு வெல ஏறிடுச்சு.
வு முப்பத்தஞ்சு ருபா குர்மா நாப்பது ருபா.
ம். நம்ப ஊர்ல எல்லா இன்னு ஜாஸ்த்தியாதா இருக்குது.
ம்.
ம் ம்.
எங்க ஊர்ல பரவாலங்க எல்லாமே